ஹலோ ம் வணக்கம் வணக் கம் என்ன பண்றீங்க
அ நாங்க இப்பதாங்க லன் ச்சி லன்ச்ங்றே பாரு காலேல ஃபுட்டு முடிச்சுட்டு இப்பதாங்க வந்து உக்காந்திர்க்கோ நீங்க என்ன சாப்ட்டீங்க ஆ ஒக்கா சாப்ட்டங்க
ம் நா இன்னும் சாப்புடல நா சாப்புட லேட் ஆகு
சாப்புலா லேட் ஆங்குலா ஏங்க மணி டென் ஆகுது
நா மார்னிங் சாப்புல்லா சாப்ட மாட்டே
மார்னிங் சாப்பாடு வந்து ரொம்பா முக்கியோ மார்னிங் சாப்பாடு சாப் பில்லைனா என்ன சொல்றது ஹெல்த் இஸ்யூஸ்சுலா ரொம்போ வரு
மார்னிங் சாப்ட மாட்டே ஆஃப்டர்நூனூ கரெக்ட்டா டூ டூவோ கிளாக் மேலதா செய்யு சாப்டுவே
மார்னிங் சாப் ஏ சாப்புறதில்ல மார்னிங் ஏ ஃபுட் எடுத்துக்கறதில்ல எனி ரீசன் என்ன
நா வந்து மாத்தர எனக்கு ஆப்ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க
ஓகே ஐயோ என்ன ப்ராப்ளங்க உங்களுக்கு ஆ தெரியு
ம் அதுந்து
ஓ அயோ ஓகே ஓகே ஓகேங்சார் ஓ கே ஓகே ஓகே அப்போ என்ன நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா இன்னு பண்ல மாத்ர போட்டு சாப் ட்டு பத்துருவே காலேஜு போவே அந்த மாத்திர சாப்ட்டா பசி எடுக்காது
ஓகே மாத்ர சாப்ட்டா பசிக் இது ம் அ உங்க பசிக்கு தேவையான ஃபுட்டு குடுத்த மாதிரி இருக்கு அந்த மாத்திர எடுத்துக்கிட் டிங்கன்னா எவ்வளவு மாத்திர சாப்பிடுவீங்க நெறைய சாப்பிடுவீங்களா இல்
நெறைய இல்ல ஒரு எட்டு மாத்தர இருக்கு
அதுவு எட்டு மாத்திர அப்படிங்கறது நெறையாதாங்க ஒரு மாத்திர ரெண்டு மாத்திர அப்படின்னா பரவாயில்ல எட்டு மாத்திர சாப்பிடுவீங்களா டெய்லியுமே எட்டு மாத்திர எடுத்துக்கணுமா
மா மார்னிங் சாப்பிடணு
ஹ ஓகே ஏதாவது நம்ம சா இப்ப வந்து மாத்திர எடுத்துக்கிட்டீங்க ஓ கே நம இது வந்து ஏ தாவது சாப்பிடலாம் பழம் சாப்பிடலாம் பால் இந்த மாரி இ சாப் பலாம் அப்படின்னா சாப்பிட கூடாதுங்களா
சாப்பிடலா
சாப்புல்லா
நம்மளுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி செய்யதா கொஞ்சம் எல்லாமே நல்லா ஃப்ரீயா இருக்குமே இல்ல ஒரு பக்கம் வந்து ஒரு மாரியா இருக்கும்
சவுண்ட் கேக்குது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருங்க ஹல் ஹலோ ஆஹ் கேக்குதுங் கேக்குதுங்க
அதான் சொ ரிப்போர்ட்டேடம் அப்படியே கொஞ்சிதுவாக இருக்கும் அவ்ளோதான்
ஓகே ஓகே என்ன பண்ணிட்டுருக் கீங்க அ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வீட்டுல யாருக்காங்க
வீட்ல யாருமில்ல எல்லாம் ஹாஸ் எல்லாம் ட்ரைன்லருக் காங்க
இல்லை
கலினி கலினி போயிருக்காங்க கலினி
கல்யாணி போயிருக்காங்களா
கையினி கையினிக்கி
தையினிக்கு போயிருக்காங்களா ஊர் வந்து சொந்த ஊர் கைய்னிங்ளா
சொந்தூரு கையினி கிடையாது விவசாயம்
ஓ விவசாயங்களா
ம்
விவசாயம் பண்றக்காக போயிருக்காங்க
ஆமா
ஆஹ் ஓகே வீட்டுலப்போ யாரு இல்லை உம் அப்ப என் யார உங்களுக்கு சமச்சிப் தருவாங்களா அம்மாங்களா யார் சமைச்சு அம்மா இருக்காங்க என் அவங்க என்ன நல்லா சமைப்பாங்க உ
அம்மா காரக்குழம்பு மொத்தோ நல்லா சமைப்பாங்க
காரக்கொழம்புங்களா
உம்
உம் டெய்லியுமே காரக்கொழம்பு வைப்பீங்களா
ம்மா எங்கம்மா டெய்லியு காரகொழம்பு வப்பாங்க
டெய்லி காரக்குழம்பு வச்சா டெய்லி இங்க வந்து உங்களுக்கு அப்போ நீங்க வந்து பேஷண்டா இருக்கறீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப டெய்லி கார குழம்பு எடுத்துக்கலாமா உங்ளு நீங்க
நான் சாப்பிட மாட்டேன் நான் தான் டேப்லெட் சாப்பிட்டு ஒரு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக்கே மார்னிங் டெய்லியு காரக்கொழம்பு வப்பாங்கோ டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஏதாச்சி வீ்ட்லே காலந்து வச்சிருவாங்க கேரட் சாப்பாடு
ஹம் அம்மா எத்தன மணிக்கு ஒர்க்குக்கு போவாங்க
உம் அம்மா அம்மா போர் ஓ கிளாக் போயிடுவாங்க
போர் ஓ கிளாக் போயிடுவாங்க காரக் கொழம்பு வச்சுட்டு போயிடுவாங்க உம் ஓகே ஓகே அப்ப அம்மாவும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்பா இருக்காருங்களா
ஆஹ் இருக்காரு
அவர் என்ன ஒர்க் பண்றாரு
அவரு டெய்லி வேஜஸ்
ம் டெய்லி வேஜஸ் கூலி வேல
ம்
அப்ப நீங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்களா யாரூ இல்லை
அண்ணா ஒருத்தன்
அண்ணா என்ன பண்றாங்க
அண்ணா எம் ஏ படிக்போய்க்கிறா
க்காங்களே ஓகே ஓகே ஆ உங்களுக்கு அண்ணாக்கு புடுச் ச்ச விஷயோ என்னாரு அடிக்கடி நீங்க சண்ட போட்டுக்குவீங்களா எப்டி எல்லா ப தங்க மாரி நீங்களும் சண்ட போட்டு பி ஆ ஆ சின்ன சின்ன வயசுல எல்லா சண்ட போட்றதா தெரியாதா வயிசுல இப்பவு இன் ம் நீங்க பெரிய பெ ரிய பையங்க ஆயிட்டீங்க இன்னுமே சண்ட போட்றீங்களா
இப்பல்லா சண்டயே போட மாட்டோம் ஒத்தருக்கு ஒத்தரு அட்ஜஸ் பண்ணிதா போனோ
ஆ பரவாயில்லை நல்ல விஷயோ ஏன்னா நறைய பாய்ஸ் வந்து இ அடிக்கடி சண்ட போட்டுக்குவாங்க அ அம்மா அவனுக்கு ஏத பண்ணி குடுத்தா எனக்கு அதே மாரி குடு அ அவனுக்கல்லா செஞ்சு குடுத்துருக்குற ல எனக்கு செஞ்சு குடு ங்கிற மாரி எல்லா திங்ஸ்லந்து ஏதாவது வெளிய போற வேலையா இருந்தாலு அ சிறன் ற பேரும் சண்ட போட்டுக்குவாங்க அந்த மாரி நீங்க
இல்ல இல்ல நாளா அப்புட்லா இல்லைங்க அப்புல்லா இல்ல எதாச்சு அவ தேவ்
ஆ
சியா போடங்போது அவங்க அத போட்டுப்பா அப்போதா கொஞ்சோ வெறி ஆ அப்போ எங்க அம்மாகிட் சொல்லுவே சரி விட்றா பெரிய கொஞ்ச அது யூஸ் பண்ணிக்கிடானுங்கன்னு இதே கேட்டாலு கோ பெரியவே பெரியவே பெரியவே தா
ஆமாங்க பெரியவங்க அப்புடின்னா வந்து அவ் என்னா ரொம்போமே ஸ்பெஷல் எல்லார் வீட்லயும் அப்புடித்தா பெரிய பசங்க அப்புடின்னாவே எங்க வீட்ல சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர்ருக்காங்க பெரியவனுக்கு கொஞ்சோ ரொம்பவும் முக்கியத்துவோ குடுபோம்
உஹம்
ஏன்னா அ மொதல் குழந்த அப்டிங்கிறதப்போ ரொம்ப ஸ்பெஷலு கொஞ்சோ கவனிப்புல இருந்து கொஞ் சோ கூடுதலாவே இருக்கும்
அப்போ நா நாங்க என்ன நாங்க என்ன செகண்ட் கொழந்தையாக்கு ஸ்பெஷல் தானே
ஸ்பெஷல் தாங்க இருந்தாலுமே ரெண்டு பேர்த்தையுமே ஒரே மாரி தா பாக்குறாங்க பாசத்துலல்லா கொறைவு கிடையாது வாங்கி் குடுக்குற பொருளு கொ அல் கொறைவு கிடையாது இருந்தாலுமே கொஞ்சோ வந் க்கு எப்பமே கொஞ்சோ ஒரு ரெண்டு லைன் கொஞ்சோமா எப் பமே மேல இருக்குங் அதிகமா இருக்கூ பாச அ என்ன சொல்றது பெரியவ அப்டிங்கிற ஒரு தாட்ருக்கு பெரிய பைன கொஞ்சோ அண்ணா சொன்னா கேட்டுக்கோ அப்டிங்குற மாரி இருக்கும் எல்லாரு வீட்லயும் மோஸ் லி அந்த மாரிதா நா சரோன்டிங்ல கேள்விப்பட்ட மாதிரி எல்லார் வீட்லயும் அப்புடிதா இருக்காங்க இப்ப வந்து நம்ம ஏதாவது உங்களுக்கு பொருளே வாங்கிகு க்குறாங்க அப்டின்னா அண்ணனுக்கு வாங்கி குடுத்தாங்கன்னா அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க வேண்டா அப்புடீன்னா தம்பிக்கு குடுத்துட்ற அப்புடீன்னு சொல்லிட்றாங்க நாங்க என்ன போ டேய் நீ அண்ணா வாங்குன பொருளே வெச்சுக்கோடா இத் நீ நீ இதுவே யூஸ் பண்ணிக்கோ சாமி இந்த ட்ரெஸ்ஸே அண்ணாயி அண்ணாவுடைய டிரெஸ நீ யூ ஸ் பண்ணிக்கோ அ சைக்கிள் அப்பிடித்தா அண்ண யூஸ் பண்ண சைக்கிள் நீயே வெச்சுக்கோ அப்பிடிங்கற மாரி எல்லாமே செக் செகண்டு செகண்டு் அப்டிங்கிற மாரி போயிருது ம் எப்வுமே அந்த இதுல எடுத்துக்கும் போது பெரிய பைய எப்வு ஸ்பெஷல் தான இது வாங்குனாலுமே புதுசா இருக்கு பெரியவங்க அப்டிங்கிறப்ப எல்லார் வீட்லயு அப்பிடித்தா இருக்கு ஆனா ம் செகண ரெண்டாவது பைய அப்டிங்கது வேற எல்லா கெடையாது இருந்தாலு கொஞ்சோ ஸ்பெஷலா இருக்கு
அ அதேதா எது பண்ணாலு தாவ அவனுக்கு அண்ணனுக்கு குட்றா அண்ணனுக்கு பாதி குட்றா ஆனா சாப்பா குடுப்பாங்க
அ
அ
ஸ்நாக்ஸ் எல்லா ஒரே மாரியே செஞ்சு குடுப்பாங்க ஸ்நாக்ஸ்ல்லா அதுல எல்லா எல்லாரு அப்பிடித்தா சண்ட போட்டுக்குவாங்க எனக்கு நெறையா வேணு எனக்கு அவ்ளோ அவனுக்கு மட்டு கொஞ்சோ நெறைய இருக்க மாரி இருக்குது எனக்கு கொஞ்சோ சேர்த்தி குடு அப்டின்னு கேப்பா எங்க வீட்ல சின்ன பசங்க ரெண்டு பேர் பேரு சண்ட போட்டுக்குவாங்க அவனுக்கெல்லா நெறைய குடுத்துக்கறமா ஆனா ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவல்லா தா இருக்கு இருந்தாலு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்ட வந்துரு அ எனக் பஸ்ட்டு குடு எனக்கு நெறைய குடு அப்டிங்கிற மாரி வந்துரு
ம்
உங்க வீட்ல அந்த மாரில்லா இருக்குங்ளா
ஆஹ எங்க வீட்ல இப்ப நா எதாச்சு டிரஸ் எடுத்து வந்து எதாச்சு வேற எதனா பண்ணா அத மட்டு தா மிச்சொல்லா சாப் ப்புற போது வர மாட்டா
ம்
அவ வந்தா அவ ஃபர்ஸ்ட் வந்தா அவ சாப்ட்டு போயிடுவா நா ஃபர்ஸ்ட் வந்தா நா சாப்ட்ருவ அவ்ளோதா ரெண்டு பேருக்கு
ஆனா அண்ணாக்கு வேணு அப்டின்னு சொல்லி வைக்க மாட்டீங்ளா
அதா கொஞ்சோ குரிய இப்போ இப்ப பக்கத்துல எதாச்சு ஒரு பங்க்ஷன்னா கொஞ்சோ குடுப்பாங்கல்ல இப்பமு அவ வந்தா அவ சாப்பிற்றதா
ம் ஆனா லாஸ்ட்டா எங்க டூர் எல்லா போயிருக்காருங்களா
ம் யாரு நாங்களா? அ கேர்ளா போனோ
கேர்ளா போனீங்ளா
ம்
அப்புறம் அம்மா அப்பாலா நாங்களா எங்கயுமே போனது இல்லிங்க லாஸ்ட பசங்களுக்கு ஸ்கூலல்ல லீவ் இருந்துச்சு அப்ப வந்து த தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாங்க ம் லீவ் டைம்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு
ம்
நல்லா வெளையாடிட்டு பசங்கெல்லா தோட்டத்து தண்ணில ஓட்ர தண்ணிலல்லா வெளையாடி நாங்க டெய்லி வெயில் சமயம் இல்லிங்ளா வெயிலுக்கு வந்து நல்லா இருக்கு தக் கெணத்து தண்ணி தண்ணி மோட்டர் தண்ணி இந்த மாரி இருக்குற எடத்துக்குல்லா போனா நல்லா இருக்குமில்ல வெயிலுக்கு சிட்டி சைடு தா ரொம்ப வெயில்
ஆமா ஆமா
அதனால அங்க போயிட்டோம்னா நல்லா இருக்கு ம் லீவ் எல்லா முடிசிட்டு வந்தமன்னா ஸ்கூலுக்கு அப்புறோ போய்ற வேண்டியதா
ம் ம்
இந்த ஒன் மன்த்தா ஸ்கூலுக்கு போறாங்க
ம்
ம் என்ன சொல்ல ரெண்டு பெத்துக்குமே வீட்ல வந்து வீட்டுக்கு வ அவுங்க ஸ்கூல்க்கு போனா வீ டே அமைதியா இருக்கும் சாயந்தரமா த்ரீ தேட்டி ஆனாவே என்றானாவே வர்றாங் வந்த உடனே சண்டைய ஆரம்பிச்சுக்குவாங்க சின்ன பொருளா இருந்தாலு சண்ட வந்துரு கண்ட்ரோலே பண்ண முடியாது யார் ஆமா பசங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது யார் சொன்னாலு கேக்கறது கெடையாது அவங்கலா நாம ரொம்ப கம்பல் பண் ணி சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போது போதுன் ஆயிரு ரெண்டு அடி குடுத்தாதா கேக்கறாங்க இல்லனா கேக்கறது கெடையாது
பாப்பாவ அடிக்குடாது அவங்களுக்கு என்ன தெரியு சின்ன பசங்களுக்கு
இருந்தாலுமே கேக்கறதில்லைங்ளே நம்மளுக்கு ஆனா வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது லைக் எவ்ளோ நேர சொன்னாலு கேக்கறதில்ல பொறுமையா சொன்னா எந்த கொழந்தைங்களு இப்பெல்லா கேக்குறதில்லங் இப்ப வர ஜென்ரேஷன் எல்லா ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க துரு துருனு எதா குடுத்தாலுமே ந என்ன சொல்ற இல்லாம பண்ணிடுவாங்க
இப்ப எல்லாமே அப்படிதாங்க இப்ப ஜென்ரேசன் எல்லா ஃபுல்லாவே அப்டிதா
ஃபுல்லாவே என்ன சொல்றது அ அ பிரைன் அந்த அளவுக்கு வேல பண்ணுதுங்க அப்ப இருக்கற ஜென்ரேஷன்க்கு இ ப்ப இருந்த ஜென்ரேஷனுக்கு டொ நெறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா டெவலப்மெண்ட் ஆக ஆக கொழந்தைங்களு நல்ல டெ வலப்மென்ட் ஆகறாங்க இருந்தாலு அமைதியா இருக்குறதில்ல
கரக்ட் கரக்ட்ங்
கொழந்தைங்க வந்து அமைதியா இருக்குறதில்லை
இப்பொ ஆமா இப்ப அமைதியா இருக்றதில்ல ஃபுல்லா இப்போ மொபைல் இருந்தாதா சாப்
ஆ கரெக்ட்டுங்க மொபைல் இருந்தாதா சாப்படற ம் அது வந்து மொ பைல் இருந்தா அது உப்பா இருந்தாலு சரி காரமா இருந்தாலு சரி சப்பை எதுவா இருந்தாலு சரி அது ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் பாத்துட்டேதா நம்ம வந்து தொண்ட வர வரைக்கு ஊட்டிட்டு இருக்கலா போயிருது ஆனா மத்த சமயத்துல சாப்பட சொல்லுங்க ஒரு வாய் போகு சாப்படாது ஃபோன் தருவியா அப்பதா நா சாப்பிடுவ
அம்மா
இல்லனா சாப்பிட மாட்டேங்கறாங்க அப்ப என்ன பண்றது நாமளு செரி கொழந்தைங்க சாப்புட்டு அப்படினு சொல்லி குடுத்து குடுத்து நாமளே கெடுத் கறதுதா கொழந்தைங்கள இப்ப எங்க வீட்லலா சின்ன பைய வந்து ஃபோன் குடுத்தாதா சாப்டுவா பெரியவன்லா பிரச்சனை இல்ல சாப்ட்டுக்குவா
ம்
சின்னது வந்து ஃபோன் குடுத்தாதா சாப்டுவா ஃபோன் தருவியாமா நா சாப்படறே
நீங்க ஃபோன் அவுளுக் குடு த்து கண்ட்ரோல் பண்ணாதிங்க ஃபோன் அப்பற அதிகமா குடுத்தா
அப்ப என்னங்க பண்றது சாப்பிட மாட்டேங்கிறா ரொம்ப மெழிஞ்சுட்டா காலைல கொஞ்ச நாலு வாய் சாப்ட்டு போறா மத்யானொ